ப்டி
வணக்கம் கேக்குது தோழி உங்குளுக்கு ம் சொல்லுங்க எப்டிருக்கீங்க வீட்ல எல்லா
நல்ல நல்லாருக்கே தோழி வீட்ல எல்லாருமே நல்லாருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு எப்டிருக்காங்க சௌக்கியமா
அப்டி எங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்க ஏம்பொண்ணுதா கொஞ்சோ வால்தனோ அதிகமா பண்ணுது
ஆமா தோழி எல்லா பசங்களு ஒரே மாரிதா இருக்காங்க ஆனா அவுங்க கொழந்தையோட சவுண்ட் எனக் கேக்குது தோழி
ஆமாங்க திடீர்னு சும்மாவே கத்துறாங்க சொல்ற மாதி இல்ல ம் சொல்லுங்க நீங்க சாப்ட்டீங்
சாப் டே தோழி என்ன சமையல் உங்க வீட்ல
கொழும்பு மீன் வறுவல் உங்க வீட்ல
எங்க வீட்ல மீன் கொழும்பு மீன் வறுவல் நேத்து வச்சிருந்தாங்க தோழி
அப்டி
எனக்கு கொஞ்சோ எக்ஸாம் இருந்துச்சி இன்னிக்கி அதுனால நா கொஞ்சோ போயிருந்தே போயிட்ட மத் தியானமா தா வந்திருந்தே அதனால கொழும்பு இருந்துச்சி வெறூ முட் ட மட்டூ ஆம்லெட்
அப்பிடியா ஓகே ஓகே ஆ ம் நீங்க என்ன இப்போ காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் எழுதிருங்ளா எப்டி
இல்ல தோழி நா ப்ளஸ் டூ எழுதிர்ந்த தோழி இப்போதா ரொம்ப வருஷத்துக்கப்றமா படிக்கணு ஆச இருந்துச் சி அதுனால கரஸ்ல போட்டு எழுதுறே தோழி அதுவு நா அட்டென் பண்ணே அதுல கொஞ்சோ ஃபெயில் ஆயிட்டே தோழி
அய்யயோ அதா இப்போ வந்து நீங்க படிக்கிற டைம்ல சிலபஸ் வேற மாத் திரி இந்திருக்கூ இப்போ வந்து ஒரு டெகேடே போயிடுச்சு உங்குளுக்கு ஒரு பத்து வருஷோ கழிச்சிச்சுனா உங்குள்கு புது சேபஸஸு அ சிலபஸ்லா மாறிடு உங்கள்க்கு அது தங்கன மாதிரி உங்களுக்கூ கொஞ் சோ ஆ ஞாபக சக்தி கம்மியாய்ருக்கூ வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கிறதுக் கொஞ்சோ ஷ் டோ கஷ்டமாருக்கூ அது நம்ம கண்டினியூவா படிச்சுட்டருந்தா அது வேற விஷோ நம்ம வந்து ஒரு பத்து வருஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னா கொஞ்ச கஷ்டமா தா இருக்கு
உஹம் உம் ஆமா தோழி நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தா எனக்கு நானு எவ்ளோதா விழுந்து விழுந்து படிச்சாலோ உங்களுக்கு தெரியுமா இப்போ நா அவ்ளோவா படிக்கவே இல்ல ஆனா ஓரளவுக்கு எழுதிட்டு வந்திருக்க எனக்கு நம்பிக்கை இருக்கு நா பாஸ் ஆயிருவே அப்டின்ட்டு ஆனா போன வாட்டி நான் ரொம்ப விழுந்து விழுந்து படிச்சே தோழி ஆனாலு என்னால எதுவுமே ஞாபகம் வச்சு க்கவே முடில தோழி
ஆமா நீங்க வந்து அப்ப புதுசு உங்களுக்கு என்ன சொல்றது நீங்க அப்பதா புதுசா ஸடெ ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க எப்போ நீங்க நம்ளுக்கு ஸ்டார்டிங் டைம்ல கொஞ்ச என்ன சொல்றது நம்ம எவ்ளோ ப்ராக்டிஸ் பண்ணா கூட நம்மளுக்கு ஆமா கொஞ்சம் நமக்கு ஞாபகம் பண்ணி வச் சுக்கிறது கொஞ்ச கஷ்டமா தா இருக்கு நம்ம பழக பழக தா அது நம்மளுக்கும் அது மைண்டுக்கு செட் ஆகு
ஆமா போன வாட்டி எழுதும் போது கொஞ்சம் படிச்சோம் இல்லியா அது எல்லா கொஞ்சொ இப்ப இப்ப எடுத்து படிக்கும் போது இதெல்லா படிச்சது கொஞ்சொ கொஞ்சொ எனக்கு அதுரிகன் அகேன் படிக்கம் போது எனக்கு அதெல்லா கொஞ்சொ கொஞ்ச ஞாபகமா இருந்துச்சு அதுனால இப் இந்த வாட்டி ரொம்ப அதிகமா எல்லா படிக்கவே இல்ல தோழி நா
கொஞ்ச உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருந்திருக்கு
என்ன தோழி
உங்களுக்கு கொஞ்சொ ப்ரிப்பேர் பண்றதுக்கு எக்ஸாம்கு கொஞ்ச ஈஸியா இருந்திருக்கு உங்களுக்கு
ஆமா போன வாட்டி அட்டன் பண்ணதுக்கு இந்த வாட்டி கொஞ்சொ எனக்கு ஈஸியா இருக்கு அது வேற இல்லாம எனக்கு கொஞ்சொ பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் எனக்கு அவ்ளோவா தெரியாது எப்டி ஆஹ் எப்டின்னா நா எல்லா படிச்சது எல்லா உர்து லாங்குவேஜ் ஏ ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஒன்னே ஒண்ணுதா இருந்துச்சு மத்தது எல்லாமே எனக்கு உர்துலதா வந்துச்சு தோழி அதுனால எனக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டு மட்டும் தா இருந்துச்சு வேற எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப மேக்ஸ் இருக்கட்டு சோஷியல் சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு உர்தூ லாங்குவேஜ்ல தா வரு
ஓகே ஓகே மா கண்டிப்பா புரியுது எனக்கு
அந்த மாரி இருக்கும் போது எனக்கு என்ன ஆகுது சடன்னா இப்போ எல்லாமே இங்கிலீஷ்ல வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது என்னால மேனேஜ் பண்ணி ஒரு ஸ்டோரி மாதிரி கூட கிரியேட் பண்ணி எழுத வர்ல எனக்கு இதுவே இது ஒரு உர்தூ லாங்குவேஜ்ல இருந்துச் சுன்னா எனக்கு ஈஸியா இருக்கு தோழி நா படிக்கவே தேவயில்ல நா அழகா நல்லா ஸ்டோரியா எழுதிருவேன் கொஞ்சொ எனக்கு அந்த கான்செப்ட் புருஞ்சாலே போதும் தோழி நா அழகா எழ்து எழுதிடுவே ஏன்னா அது து நம்மளுக்கு பழக்கப்பட்ட லாங்குவேஜு
புரியுது சகோதரி எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி நம்ம வந்து ஒரே லாங்குவேஜ்ல ப படுச்சு படுச்சு நம்மளுக்கு பழக்கோ இருக்கு நம்ம புதுசா ஒரு லாங்குவேஜ் வந்தது ஃபுல்லா இம்பார்ட்டன்ஸ் இருந்து எல்லா சப்ஜெக்ட்லயு அதே சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும்னா கொஞ்சொ கஷ்டமா தா இருக்கு நம்ம ஹ ஃபஸ்ட் ல நம்மளுக்கு பழக பழக கொஞ்ச நம்மளுக்கு பழக் ஆயிடு கொஞ்ச ஈஸி ஆகு அப்போ
ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க அதே மாரிதா எனக்கு இருந்துச்சு போன வாட்டி படுச்சது க்கு இந்த வாட்டி கொஞ்சொ ஓரளவுக்கு கொஞ்ச புரிதல் இருக்குது கொஞ்ச எனக்கு ஆ படிக்க படிக்க அது கொஞ்சம் புரியுது எனக்கு போன வாட்டி ரொம்ப பயம் ஆயிடுச்சு தோழி எக்ஸாம் ஹால்ல போய் உக்காந்தான கையெல்லா நடுங்க ஸ்டார்ட் ஆய்டுச்சு எனக்கு க்கு என்ன எழுதுறது அப்டியே பிளாங்க் ஆயிடுச்சு படிச்சுட்டு போறதெல்லா என்ன ஆயிடுச்சு நா கொஸ்டின் படிக்கிறே ஆமா கொஸ்டின் படிச்சே எனக்கு ஆ இந்த கொஸ்டின் தெரியுமே நா படிச்சேனே அப்டின்ட்டு இருக்கு ஆன்சர் யோசிச்சா எனக்கு மண்டேலயே ஞாபகமே வரமாட்டேங்குது மூள அப்டியே காலியா இருக்கு
க ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா நா திரும்பவு நம்ம வந்து அந்தச் சுச்சுவேஷனுக்கு டக்குனு என்ன சொல்றது நம்ம டைம் மிஷின்ல பின்னால போன மாதிரி ஆயிடுது நம்புளுக்கு நம்புளுக்கு கொஞ்சோ ஃபியர்தா இருக்கோ நம்ம ரொம்ப காலோ கழிச்சு நம்ம வந்து ஒரு அ எக்ஸாமுக்கு போய் உக்கந்தோனா நம்புளுக்கு நம்ம சின்ன வய்சுலயே நம்ம மறந்துறுவோ நம் படிச்சா இப்போ கொஞ்சோ நம்முளுக்கு வய்சு வேற ஆயிடுச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்பளோட ப்ரெயின் கூட நம்புளுக்கு சிக்னல் அதிகமா கொடுக்காது
ஆமா தோழி அதுக்கேத்த மாதிரி நா பாத்தீங்னா ஸ்கூல்ல பத் பத்தாவது முடிச்சு எப்டியோ பன்னெண்டு பதிமூணு வருஷ்ஷோ மேலே ஆயிடுச்சு தோழி அதனால அத்தின வருஷ்ஷோ ஆயிடுச்சு இப்போ நம்மள்க் கு அது ரொம்போ புதுசா இருக்கு ரொம்ப கஷ்டமாவு இருக்கு ஆனாலு ஒரு ஆச இருக்கு எனக்கு படிக்கணோ அப்டின்ட்டு ஆர்வம் இருக்கு அதனால செரி இன்னோ எதாவ எதுலயே நம்புளுக்கு ஆர்வோ இருந்துச்சுன்னா நம்பளால அது பண்ண முடி முடியோ என்ன சொல்றீங்க தோழி
ஆமா நம்முளுக்கு ஆர்வோ இருந்ததா நம்மளால வந்து எதையு அச்சீவ் பண்ண முடியோ யாரோ சொல்றாங்க கண்டிப்பா நம்ம ஒரு அழுத்தத்து இதுல நம்ம வந்து எதுவு கத்துக்க முடியாது நம்புளுக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்கணோ எது கத்துக்கணோமோ புதுசா நம்ம கத்துக்குறோனா அது வந்து நம்புளுக்கு நம்ம நம்மளா எஃபர்ட் போட்டு நம்மளோட மனசால படிப்போ நம்புளுக்கு படிச்சது நம்புளுக்கு ஞாபகமோ இருக்கோ நம்ம அடுத்தவுங்களோட அழுத்தத்தனால நம்ம படிக்கிறோ அதாவது கத் துக்கறோனா அது வந்து நம்புளுக்கு ஏத்துக்கறதுக்கு மைண்டுக்கே ஆகாது நம்பளோட மனசோ அதுக்கு அது ஒத்துக் கொடுக்காது
ஆமா தோழி அதுக்கேத்த மாதிரி நா ஃபெயில் ஆயிட்டே அப்டின் ஏ வீட்ல கூட யாருமே அவ்ளோவா என்ன டிமோட்டிவேட் பண்ணவே இல்
கண்டிப்பா நீங்க இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறமா திரும்பவு உங்களோட முயற்சியில நீங்க ஸ்டார்ட் பண்ணிரிக்கீங்க நம்ம டிமோட்டிவேட் பண்ணீங்கா நீங்க இன்னும் கொஞ்சோ பயந்துடுவீங்க கண்டிப்பா அதுல பாசிட்டிவ் வைப் தா இருக்கணோ
ஆமா யாரும் டிமோட்டிவேட் பண்ணல பரவால்ல வீடு ஒரு வாட்டி தானே இப்பதானே நீ எழுதிருக்க அதுவோ உனக்கு யாரு சொல்லி தர்துக்குல ஒரு டியூஷன் போகாம ஆ யாரு உனக்கு கத்து குடுக்கல நீயாவே படிச்சு இவ்ளோ தூரோ அ ஜஸ்ட்டு பா ஜஸ்ட் டுஃபெயில் தானே ஆயிருக்க உன்னோ ஒரு நாலு நாள் மூணு மூணு மார்க் வாங்கியிருந்தா கூட நீ பாஸ் ஆயிருந்திருப்ப இவ்ளோ மார்க் மார்க் எடுத்தது கூட நீ எனக்கு தெரிஞ்சது பெரிய விஷ்யோ தா அப்டினு என் கணவர் கூட என்ன நல்லாவே சொ ன்னாரு சரி அதனால அவுங்க எல்லா இப்டி சொல்லும் போதே எனக் கு செரி பரவால்ல எல்லாருமே ஒர் சப்போர்ட்டிவா இருக்காங்க நம்ம டிமோட்டிவேட் ஆகாம எப்பிடியாவது ரீ அட்டம் பண்ணி பாஸ் ஆகிட்லா
கண்டிப்பா நீங்க முயற்சி செய்யுங்க தோழி கண்டிப்பா நீங்க அ பாஸ் ஆகுவீங்க உங்களோட கன வையு நீங்க மே முடிப்பீங்க நம்ம எப்டீன்னா நம்ம ஒரு சின்ன வயசுல படிக்கிற கண்டினியூவா படிச்சிருக்கிற டைம்லயு இதுவே நம்ம வந்து ஒரு வருஷ்ஷோ ஃபுல்லா ஸ்கூல்ல போய் பிரெப்பேர் பண்ணி நம்ம எக்ஸாம் எழுதுனால பசங்க வந்து ரெண்டு மூணு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடு றாங்க நம்ம இப்ப எப்டி இருக்குனா நம்பளோட குடும்ப சுழ்நெல நம்மோளட கொழந்தைங்க நம்ம வீட்டு வேலைகள் எல்லாமே நம்ம வந்து கூட சமாளிச்சிட்டு நம்ம படிச்சு போய் எழுதுற டைம்ல வந்து நம்மளால இவ்ளோ அச்சீவ் பண்ண முடுஞ்சதே பெரிய விஷயோ நம்ம கொஞ்ச கொஞ்சமா ட்ரை பண்ணலா கண்டிப்பா டீமோட் மோட்டிவேட் ஆக கூடாது நம்ம வந்து ட்ரை பண்ட்டே இருக்கணு ஒரு ரெண்டு தடவ ஆன கூட பரவால்ல நம்ம ட்ரை பண்ட்டு இருந்தா எப்பவு ட்ரை பண்றதுதான தோழி லை லைஃப் ஃபே
ஆமா தோழி நீங்க கரெக்டா சொன்னீங்க அதுனாலே செரி ஓகே பரவால்ல நம்ம எழுத லா எதாவது நம்ம படிச்சு எனக்கு படிச்சு ஒரு டிகிரியாவது வாங்கிக்கணு அப்டி டிகிரி இல்லன்னா கூட பரவால்ல ஓ காலேஜுக்கு போனா அத போய்யாவது பாக்கணு ஒரு தடவ இந்த யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சாவது பாக்கணு அ ஸ்கூல்லயே லைஃப் முடுஞ் டிஞ் முடிஞ்சுற கூடாது இதுலயே
கண்டிப்பா ஆமா நம்ம எவ்ளோ படிச்சாலு அது கம்மிதா
ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க அதுதா எனக்கு ஒரு இதுவா இருந்துச்சு நா என்னடா இப்போ யாராவது என்ன படிச்சுருக்கீங்க கேக்கும் போது வெறும் பத்தாவதுதா படிச்சுருக்கேன் அப்டின்னு சொல்லு போதே எனக்கு கொஞ்சோ ஒரு மாதிரியா என்னடா நம்ம ரொம்ப கம்மியா படிச்சுருக்கோ சொல்றதுக்கு க்கே ஒரு கூச்சமா ஆகுது செரி நம்ம ஒரு காலேஜ் பட்ச்சுருப்போ அப்டி சொல்லும் போது அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கா இருக்கு
கண்டிப்பா நம்ம ஒரு பசங்கள ஸ்கூ ஸ்கூல்ல சேத்தா கூட நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அம்மா என்ன படிச்சுருக்காங்க அப்பா என்ன படிச்சிருக்கானு சொல்லி கேக்க தாங்க நம்ம வந்து படிச்சுருந்தா தா நம்மளோட பசங்கள நம்ம வந்து எல்லாமே கத்து குடுக்க முடியும் நம்மல அவுங்கல கத் கத்துக்குற டைம்ல நம்மளு கொஞ்ச இன்னு கத்துக்கலா ஆனா கூட நம்ம கொஞ்ச பா கத்துட்ருந்ததா நம் நம்ளோட பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே நம்பளே ஒக்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவுங்கள படிக்க வெக்க லா டியூஷன்க்குல அனுப்பாம டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்மளே அவுங்கள அவுங் அவுங்க கூட நம்மளு கத்துக்கிட்டு அவுங்களையு கத்து குடுக்கலா
ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க தோழி அதேதா எனக்கு இப்ப நம்ம ஸ்கூல்ல சேக்கும் போது கூட இப்ப நெறயா ஸ்கூல்ல ஃபேரண்ட்ஸ் என்ன படிச்சுருக்காங்க அப்டின்னு கேக்குறாங்க அதல்லா கேக்கும்போது கூட நம்ம ஒரு சில பெரிய ஸ்கூல்ல எல்லா பாத்தீங்கன்னா ஃபேரன்ட்ஸெல்லா காலேஜ் முடிச்சுருந்தா தா அந்த ஸ்கூல்லயே பசங்களுக்கு அட்மிஷன் பண்றாங்க ன்ன நெறையா நா ஏ இன்ஸ்டாகிராம்ல பாத்துருக்கே தோழி தோழி
கண்டிப்பா அப்டிலா இருக் இப்ப இருக்குற சிட்வேஷன்ல அப்டில்லா அதிகமா இருக்கு உங்களுக்கு படிச்சிருந்தா தா பசங்களுக்கு சீட்டு கூட கெடைக்குது ஒரு நல்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல் அந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பா ஃபேரண்ட்ஸ் வந்து படிச் இருக்கணு
ஆமா அதெல்லா இருக்கு இப்போ நாளைக்கே நம்ம பசங்க கூட என்ன படிச்சிருக்கீங்க அம்மா நீங்க ங்க நீங்க இவ்ளோதா படிச்சுருக்கீங்க நா உங்கள விட அதிகமா படிச் சே அப்டின்னு பசங்க கூட நம்மள சொல்லுவாங்க நீங்க இவ்ளோதா படிச்சீங்களா அம்மா நால்லா உங்களுக்கு என்ன தெரியு கஷ்டோ நா காலேஜ் படிச்சுட்ருக்கே நீங்க தா காலேஜ்கே போலையே அப்டின்ட்டு நம்ம பசங்களே நம் நம்மள கேளி பண்ணுவாங்க
கண்டிப்பா அந்த சுட்டிவேஷன்ல இருக்கு நம்மளுக்கு வந்து இன்னொன்னு சுட்டிவேஷனு இருக்கு இப்ப இருக்குல காலத்துல வந்து பசங்களுக்கு வந்து எல்லாரும் அம்மா அப்பா எல்லாரும் படிச்சுருப்பாங்க நம்ம வந்து நம்ம பசங்க வந்து உங்க வீட்ல உங்க அம்மா என்ன படிச்சுருக்காங்கன்னு சொல்லி அவுங்க அ பெருமையா எங்க அம்மா இவ்ளோ படிச்சுருக்காங்க ஒரு டிகிரி படிச்சுருக்காங்க ரெண்டு டிகிரி படிச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்மள பத்தி பெருமையா சொல்ல மாறிதா இருக்கணு நம்மளுக்காக அவுங்க தலை நம்மளால நம்ம படிக்கலன்னு சொல்லி அவுங்க த தலை குனு கூடாது அடுத் மத்த பசங்க கூட அவுங்களு கூட தல தன் நிமிந்து எங்க அம்மா இவ்ளோ படி படுச்சிருக்காங்க எங்க அப்பா இவ்ளோ படுச்சிருக்காங்கன்னு சொல்லி பெருமையா சொல்ல மாதிரி இருக்கணு நம்ப பசங்களுக்கு
ஆமா கரக்டா சொன்னிங்கத் தோழி உங்ககிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி தோழி நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்